வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கன் தோழி கேக்குதாத்
ஆ கேக்குது கேக்குது அ பட் நா அது வராதுன்னு நெனச்ச ச்சேன் வருது
சிரிப்பே அப்ப பேசுவா இதுல காலி இது ஃபோன் பண்ண சொல்லி பே ஸ் சுவா
ஆமா நீங்க என்னன்றத மென்ஷன் பண்ண வேண்டா நீங்க ஆனா இதுல நெறைய இருக்கு நீங்க வந்து இத பயன்படுத்திக்கோங்க
அப்டியா சேரி எப்டி எப்டி சொல்றீங்க அத
அ நா சொல்ற சொல்ற நா அப்புறமா நான் சொல்றே அ இவங்க சத் டியா இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட அ நா பேச சொல்லு அவங்களுக்கு பேசுங்க அவங்ககிட்ட பேசுங்க அ உங்க வேற யாருகிட்ட நீங்க அதிகமா பேசுனிங்க லா கிட்டெல்லா பேசி னிங்கல்லையா
ம இந்த மாரி கால் அவுங்க பண்ணா எனக்கு கால் வர்ல
செரி ஓகே எ ஓகே ஆ நா அத நா அப்பற நா உங்களுக்கு பேசறே இப்ப இன்னைக்கு பொழுது எப்படி போ ச்சு உங்களுக்கு தம்பி எல்லா
ஆ போய்ட்டாங்க வெயில்தா ரொம்ப அதிகமா போட்டு தாக்கி இன்னைக்கு வெயில்லேதா சுத்திகிட்ருந்த ஃபுல்லா
ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா
டாங்க போய்ட்டு வந்துட்டாங்க
இங்க திரும்ப பழைய வீட்டுக்கு வந்துட்டிங்ளா அங்க அம்மா வீட்லதா இருக் கிங்ளா
இல்ல இங்கதா இருக்கோ இன்னு வர்ல இன்னு முடில வேல இன்னு பத்து நாள் ஆகும் போலக்கு ம்
ஆ அ ஒரு எப்டி இருந்தாலு
இந்த மாச ஆயிடு இந்த மந் இந்த மாதம் ஆயி ஆ என்ன பண்றது அதுதா கஷ்ட்டமா இருக்கு
சரி சரி சாப்பாட்லா
கஞ்சி சாப்டுட்டு
எனக்கு என்னா சாப்
போது இது இன்னைக்கு என்ன இன்னைகொன்னு எதுமே பண்ல வெறு சாத வச்சிட்டு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தே அப்றோ கெளம்பி இங்க கோவிலுக்கு
ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாச்சு சாதம் மட்டும் வச்சிகிட்டும் ஆனா நம்ம நம்ம இருக்கிற து இடத்துல பாத் தீங்கன்னா இது மாரி கொழம்பு கடை கூட போடலாம் போல இல்ல என்ன நெறைய பேருக்கு அ பிரச்சனை இருக்குதானே வெறும் குழம்பு கடை மட்டும் போட்டு பாக்கலாம் ஆனா ஏற்கனவே இங்க வந்து கொழம்பு கடை மட்டும் போட்டு இருந்ததா இவங்க சொல்றாங்க
ஆ ஆ
என்னுடைய கணவர் சொல்றாங்க ஆனா அது மாரி அது ஓடல அப்டின்றதுனால வந்து அ மூடிட்டாங்க அப்டின்னு சொல் றாங்க அது உண்மையா பொய்யா அப்டின்னு எனக்கு தெரில எனக்கு என்னவோ நா இருக்கிற இடத்துல வந்து இந் நா இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வந்து வெறு கொழம்பு கட அப்டினு வந் து இருந்த மாரி எனக்கு
தெரில ஆ எனக்கு தெரில ஆ ஹ அது தெரில தா ஏனா சாப்பாடு அந்த மாரி செஞ்சா அந்த எண்ண தா கேக்குறாங்க
ஆமா அந்த மாரி கடதா வந்துட்டு நறைய வந் ந்து இருக்கு தவுர இது மாதிரியான ஒரு கட வந்து இல்ல
ஆமா
அது மாதிரியான எதாச்சு ஒரு இது போட்டா கூட நல்லா ஓடு அப்டினு நனைக்கிறே ஆ ஏன்னா நா அததா இத இத இத பத்தி ந ஏற் கனவே என்னோட கணவருட்ட நா பேசுனே சும்மா நம்ம ஒரு கொழம்பு கட இந்த மாரி நம்ம வந்து போடலா அப்டின்னு சொல் ஏனா நம்ம வந்து இப்ப சாப்பாடு அது இதுன்னு செய்றதுக் வந்து நம்கு அ அது நேரமும் நம க்கு வந்து சரியாருக் கு அது ரெண்டாவுது வந்து இந்த மாரி கட வந்து இல்ல இல்லையா நம்ம திருவா நம்ம இருக்கக்கூடிய எடத் துல வந்து இல்ல அப்டின் றதனால ஆ அ சேரி இந்த கட போடலா அப்டின் சொல்லி நா ஏற்கனவே பேசிருந்தே
ம்
ஆனா அந்த மாதிரி வந்து கடைய வந்து ஏற்கனயே ஓப்பன் ஆ ஓபன் பண்ணாங்க பண்ணிட்டு ஓடல அப்டின் சொல்லி ட்டு மூடிட்டாங்க அப்டின் சொல்றாங்க
த்துலெந்து ஓடாமே இருக்கலாம் தான
ஆனா அதகில்ல அதுக்கு சரியான விளம்பரங்கள் இல்ல இல்லாம இருந்துருக்குமோ நெனக் கிறே அ அதுக்கு சரியான ஒ விளம்பரம் குடுத்துருந்தா அந்த மாரியன கட ஓட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு
இல்ல எனக்கு என்னானா கொழம் மட்டுமே எல்லாரு வந்து வாங்க மாட் டாங்க என்னைக்காது தானே வாங்
இல்ல அதாது இப்ப வந்து எல்லாருமே அவசர அவசர ஓடக்கூடிய காலகட்டமாருக் கில்லயா எங்கோ ஒரு எடத்துக் கு வேலைக்குன் சொல்லிட்டு எல்லாருமே மே அதிகபட்சம் ஓடறாங்க அப்டி இருக்கும் பொழுது நம்ம அந்த சுவை வந்து ஓரளவுக்கு நல்ல முறைல குடுத்தோ அப் டின்னா போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சோ இருக்கும் அப்டினு நெனைக்கிறே ஏன்னா இப்ப காலையில நம்ம வந்து செய்ய போறது கெடையாது அது மாரி ந இரவுக்கு செய்யப்போறது கெடையாது மதியம் ஒரு வேளைதா ஆ ம் அப்படி பண்ணும் பொழுது ஒரு ஆட்டுக்கறியோ அல்லது கோழிக்கறியோ இல்ல மீன் கறியோ அந்த மாதிரி எதாவது வெச்சு நம்ம குடுத்தோ அப்டின்னா ம் கொஞ் ச ஒ ஓடுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம ஆ பாக்லா இல்லையா ஒரு முயற்சிதா இது கொஞ்ச நமக்கு அது ஒரு சரியா ஓடிடுச்சு அப்டின்னா நல்ல விஷயம் தா
ஆமா ஆமா
சாப்புட்றவங்க வந்து நம்மோட மொதல்ல பாப்பாங்க
ஆமா அதே அது டெய்ல் லி வோ வே
ஆமா அதுக்கு பெரிய அளவு ஒன்னும் செலவு அப்புடின்றது இருக்காது அப்டின்னு நெனைக்கிறேன் ஆமா ஆ எ ஏனா ம் கண்டிப்பா அதுக்கு ஒன்னும் பெரிய அளவு செலவு இருக்காது அப்டின்னு தா நெனைக்கிறே ஆனா அது போடக்கூடிய எ டம் அப்புடின்னா நம்ம எடத்த தா மெயினா வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நெலை ல இருக் தோழி தா இருக்கு எடம் கடைக்கி இதான இப்ப பெரிய வேலையா இருக்கு ஏன்னா அதுக்கே தா பாத்தீங்கன்னா பத்தாயிர வேணு பதினஞ்சாயிரம் வேணு அப்
ஆமா அதுவு முக்கியமான எடத்த எடமா கெடைக்க வேணும்
ஆமா அததா மக்கள் கூட்டம் வந்து வ வந்து செல்ல சென்றக் கூடிய அளவுக்கு இருக்கு க்கும் அங்க எடக்கும் எடம்ங்கிறது பாக்கலாம் ஆஹ் ஆஹ் ஒரு முயற்சிய பேசி பாக்கலா கணவரிட்ட மீண்டும் பேசி பாப்போ எப்படி இது வந்து து சரியா வரு மா அப்படின்னு பாக்கலா
இல்ல அப்படின்னா ஒரு மிக்ஸ் மாதிரி வெள்ள சாதம் அது மட் டும் போட்டு மீதி எல்லாம் இந்த குழம்பு வசைகள் மட்டும் போதும்
இல்ல இப்போ வெள்ளை சாதம் அப்படின்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஆஹ் நமக்கு வந்து கட் டாயம் நம்ம வெந்த வெள்ள சாத வந்து நம்ம வந்து வடிச்சே தா குடுத் தா ஒரு ஒரு சூழ்நிலைல மாறு ஏன்னா இப்ப அரிசி வெலையு பாத் திங்கன்னா ஆஹ் ஒருன நல்ல சாப்பாடு சாப்பிடக் கூடியவர்களும் இருப்பா ப்பாங்க இல்லையா ஏனா எல்லாருமே வந்து எல்லா அ ரிசியு சாப்படற மாரி இல்ல ஆஹ் சில பேர் வந்து வந்து அரிசின் பாத்தீங்கனா ஏ அதோட வகைகள்ல்லா நறையா இருக்கே ஆஹ் பொண்ணிங்கிறாங்க குருணைங்கிறாங்க ஆ பச்சரிசி இருக்கு அப்புற அது இன்னு என்னன்ன அரிசியு எல்லா இருக் இருக்குல்லையா அப்புற வந்து வே வேக வெச்ச அரிசினு இருக்கு வேக வெக்காம அப் படியே பச்சையா அரைச்சு ஆஹ் நம்ம அந்த காலத்தலலாம் அந்த ஊற வச்சு வேக வச்சு அரிசிய எடுக்க மிஷின்ல போட்டு எடுத் சிலருக்கு இல்லையா அது மாதிரி எல்லாரும் இப்போ சாப்பிடக்கூடிய முறையுமே எல்லாருக்கு மாறி இருக்கு அதனால சாப்பாடுன்னு நம்ம வச்சோம்னா அது வந்து நமக்கு அ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணம் தொகை தேவைப்படும் நறையா அதிகமா தேவைப்படும் ஏன்னா ஒரு மூட்டைன்னு எடுத் இதுக்குனாவே ஆயிரத்தி ஐநூரு மாவரைக்குமே இருக்குது ஒர் நம்ம ராச வாங்கி போட்டு சாப்பட்ற அரி சின் பாத்தீங்கன்னா ஆமா அது வந் து ஆமா ஒரு நமக்கு சமைக்கணு ஆரம்பிச்சா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நேரோ மூணு நாள்லயே சரியா போயிடு அரிசி அந்த அளவுக் அப்ப நம்ம வந்து அந்த தொகைய வெச்சு நம்ம சாப் பாடு குடுக்க முடியாது ஏனா ஏற்கனவே ஹோ ட்டல் தா நெறைய எடத்துல இருக்கு ஆஹ் அது சாதோ இல்லாம மட்டு கொழம்பு கறி அப்டின்றது மட்டு வேணா அப்பறோ பண்ணி பாக்கலாம் அ ப்டின் நெனைக்கறே அது ஆ அசைவ துனாக்கா கோழிக்கறி மீன் கறி ஆ ஆட்டுக்கறினு வெச்சு ஒரு ஆமா ஒர் ஆமா ஒர் ஒரு தொக்கோ ஒரு பொரியலோ எதோ ஒன்னு அந்த மாதிரி வெச்சு ட்டோ அப்டின்னாக்கா அது போதுமான து ஏன்னா இப்போ ப எல்லாருமே அதிகபட்சோ என்ன வந்து அசைவ உணவுகள தா விரும்புறாங்
ஆமா ஆமா
அ வாங்கி சாப்ட்டு பாக்கறவங்க பாத்தாங்கனா கொஞ்சோ அவங்களுக்கு ஓரளவுக்கு இது கெடைக்கு இல்லையா ஆனா அது எந்த அளவுக்கு வந் து அ பெரிய அளவு ஆமா எந்தளவுக்கு வந்து நமக்கு லாபம் தரு அப்டின் நமக்கு தெரியல என்னுடைய கணவருடைய தம்பி அவுங் வந்து ஏற்க்கனவே அந்த உணவஹோ வெச்சு டுன்னதுனால அவங்க கிட் கேட்டு பாத்தாக்கா அதனுடைய விளக்கம் என்ன அப்டின்றத அவங்க சொல்லுவாங்க ஆமா இப்ப என்னன்னா நமக்கு இதுக்கு வந்து முதலீடு போட்றது அப்டின்றத விட இப்ப ஒரு கட புடிச்சி அதுக்கு முதலீடு செய்றதுங்கிறதா நம்ம வந்து பெரிய விஷயமா இருக்
இதையுமா நம்ம து நம்ம இந்த ஆன்லைன் அந்த மாரி பண்ண முடியாது
புரி ய புரியல
அந்த இந்த வீட்டுக்கே கொண்டு போய் குடுக்குற மாரி டோர் டெலிவரியா அப்டி அந்த மாரி பண்ண முடியு
எப்பிடி வீட்டுக்கு டோர்டெலிவரி இல்ல அதுதா நம்ம வந்து து கடனு ஆரம்பிச்சிட்டோ அப்டின்னா நம்ம அதுக்குந்தான வந்து நம்ம வந்து நம்மளுடைய விளம்பரங்களை பொறுத்துதா வந்து செய் செயல்பாட்டுக்கு கொண்டு வ வர முடியு ரெண்டாவது நம்ம வீ குடுக்குறோ அப்பிடின்னா அது வந்து சாத்தியப்படாது ஆ இப்போ வந்து இங்க இருந்து ஆ இங்க இருக்க நீ சேந்து அதாவது கொஞ்சு தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த தொலைவில் வந்து ஆர்டர் கொடுத்து கொடுக்குறாங்க அப்பிடின்னா நம்ம போய் கொடுத்துட்டு துக்கு அது பெ்ரோல் செலவே பாத்தீங்கன்ன நூறுவா வந்துரு நம்ம அதிக வச்சா நம்ம கொழம்பு கொடுக்க கொடுக்க போறது வந்து ஒரு நூறுபா தா நமக் லாபம்ங்கிறது இருக்காது வாடிக்கையாளர்கள் வேணா நறைய ரைய பேரு வரதுக்கு தவிர வாய்ப்பு இருக்கும் தவிர ஆனா வாடிக்கை இது லாபம் ங்கிறது இந்த இதுல எடுக்க முடியாது ஏன்னா சாப்ப ங்கிறது பிரியாணி அப்படின்னு போட்டா கூட அது வந்து ஓரளவு ஒரு நல்ல விலக்கி விக்க முடியு கொழம்பு போயிட்டு நம்ம வந்து பெரிய அளவுக்கு விக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைய அத ஒரு அம்பது ரூபாய்க்கு கொடுக்கலா நூறு ரூபாய்க்கு கொடுக்க க்களா கொழம்பு இல்ல ஒரு இருவரூபா முப்பறுவா இருங்களு இருப்பாங்க தா கண்டிப்பா யாருக்கு முட முகம் சுலிக்காம நமக்கு கொடுத்துதா ஆகணு ஆ அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து பெட்ரோல் அலவன்ஸுங்கிறது நம்மளால நம்ம ஒரு இடத்த நின்னு செஞ்சோம் அப்பிடின்னா அது நல்லாயிருக்கு அப்படின்னு நெனைக்கிறே ஆனா செய்யக்கூடிய இடம் வந்து நம்ம வந்து சரியாண இடமா தேரிந்தெடுக்கணு ஆமா கொஞ்சு அது மெயின்ல இருக்கு அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சு பயப்படமா துணிஞ்சு இறங்க
ஆமா ஆமா
ஒரு ஒரு அதாவ்து ஒரு பே பேருந்து நிலையமா அது பக்கத்துலயோ அல்லது ஆஹ் மக்கள் தொக கொஞ்ச அதிகமா கூடக்கூடிய எ ஆமா அப்டின்ருந்தனா கூட ஆஹ் கொஞ்ச நமக்கு ஓரளவு வியாபார ஓடு அப்டின் சொல்லலா
ஆமா பேருந்து நிலையத்தில் கண்டிப் பாக வேணும்
ஆமா எல்லாருமே வந்து அஹ் இப்ப அவசர அவசரமா கண்டிப்பா வேலய முடிச்ட்டு ஓட்றவ்ங்களு இருக்காங்க இல்லயா இப்ப ஓட்ற பாக்ல அந்த நம்ம கட்டி வச்சுட்டன்னா கூட அவ்ங் க அவ்ரோ தொகைய குட்த்துட்டு எடுத்துட்டு போய்ருவாங்க பாக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த இணைப்புல நம்ம இத பத்தி பேசுவோ நன்றி